ஏ
என்ன ஆயட்டது
தெரியவில்லை நீங்கள் பேசுறதன்னு எனக்கு ஒன் மே கேட்காமல் போய்விட்டது
யோ சரி
இப்பொழுது கேக்குறதா உங்களுக்கு கேட்கிறது அமின் இந்த வருடமே இந்த வருடம் முடியும் போது அவன் அங்கே அவனது ஊருக்குப் போய் விடுவான்
அவன் ஊர் எது ஓ சரி அவன் ஊரை நீங்கள் அப்புறம் எனக்கு குறுஞ் செய்தி
ம்
என்ன சாப்ட்டீங்க
ம் இன்று அ தோசை சாப்ட்டேன் நீங்கள் என்ன
நான் அதையெல்லாம் சாப்பிட்டு நான் நானும் தோசைதான் சாப்ட்டேன்
ம்
வீட்ல எல்லாம் என்ன பண்றாங்க
வீட்ல எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் நான் ஒருத்தி இருக்கிறேன் என்று இருப்பதை மறந்து கேளுங்கள் நான் ஒரு எனக்கு பிறந்த நாள் அப்ப ஒண்ணு அனுப்பினான் அல்லவா
பையன
ஆமா அவனை போன்றவே ஒட்டை குரங்கு ஒருவன் இருக்கிறான்
ஆ ஆ ஆமா ஆமா ஆ சொன்னீங்க எனக்கு தெரியாது அவன இப்ப நீங்க சொன்னீங்க
ஆ அவன் வந்து அவனது கதை மிகவும் இதான சோகமான கதை அவனது கதையை கேட்டு நான் மிகவும் நா நான் எதிரில் இருந்தேன்
என்ன என்ன ஆச்சு
அவனுக்கு காதல் தோல்வி
அடுத் நாலாவது அவளுக்கு அங்கட்டம் இன்
ம் ம் ம் ஆ இந்த கதைய கேட்டு அப்படிய ஒருவன் இருப்பான் அவன் வந்து ஒரு கடை போட்டிருந்தான் என்ன கதை என்றால் அவன் மூன்று சக்க வாகனத்திலிருந்து கீழே விழுவதும்
ஐயையோ ஆ
உத்தி கொரங்கு நான் முன்னே ஒரு கரிசனத்தினால் அவன் இடம் நெறையா வாட்டி பேசி இருக்கே ஆனால் பின்பு நம்ம எதிர்த்து பேசி எப்டின் என்று நான் பேசுவதை விட்டுவிட்டேன்
ம்
இப்பொழுது ஆ அவன்னை அ இது ஒட்டி குறைந்து போயி எதற்கு இப்படியெல்லாம் போடுறே என்று கேளு என்று கூறினான் நான் சொன்னேன் நான் என்ன வேணாலும் போடுவேன் நீ உனது வேலையை பார் என்று அவன் கூறிவிட்டால் எனக்கு மிகவும் அவுமானமாக போயி என்று கூறி அவள் அவன் அப்படியெல்லாம் கூற மாட்டான் நீ கூறு நீ கூறு என்று கூறினான் அவனுக்கு வித்தை குழந்தையை ரொம்ப புடிக்கும் உங்களுக்கு ம் அ ஓ நானும் போய் அவனிடம் கேட்டேன் அவன் என்ன கதை என்று கேட்டால் நான் கதையையு கூறினேன் நல்லா இருந்தது என்று வைத்தேன் உத்தை குரங்கு என்ன கூறினாள் அது செயற்கை நுண்ணறிவு அவன் பொய் சொல்கிறான் என்ன சொன்னான் நா நான் அதை அவனிடமே கேட்டு விட்டேன் இது சேர்க்கை நுண்ணறிவு
ஓ அவன் போய் கீழே போக விழுகிற மாரி போட்றானா யார் எடுக்கரா இவ
அதேதான் நானும் கேட்டேன் இதை நீங்கள் புகைப்படம் வேற எடுத்து வைத்திருக்கீர்கள் ம் அப்போ அவன் நான் கேட்டேன் இது செயற்கை நுண்ணறிவு நான் அவன் மிகவும் சோகமாகிவிட்டான் இதை இதில் யாராவது பொய் சொல்வார்களா இப்படித்தான் ஒருத்தர் கீழே வி என்பதை நீங்கள் செயற்கை நுண்ணறிவு என்று கேட்பீர்களா
அவன் ஏன் அதையு எடுத்து போட்றான்
அவன் அ ஒத்தை கொரங்கு விட்டதுல இருந்து அவன் மிகவும் சோகத்தினாலே இருக்கிறது அவன்னது வாழ்க்கை பின்பு நான் அதல் ம் அவன் வேறொரு நாட்டில் ஊரில் இருக்கிறான்
ஓ யார் அந்த வாத்தியாரா
ஆஹா இல்லை இல்லை வாத்தியார் அவன் போய்கி விட்டான் அவன் இதில் இரு கிறான் கல்யாணம் பண்ணாமல் ஒண்ணில் இருப்பார்கள் அல்லவா
ஐய்யோ சேர் சேரி
அவன் அதுனில் அதில் இருக்கிறான் அவனும் உங்கள் தோழி ஒருத்தி இருக்கிறார் அல்ல வா எனது கல்லூரியில் படிக்கிறாள் என்னை வழுக்கட்டாயம் பண்ணி இரண்டு பேர் கூப்ட்டார்கள் அல்லவா அதில் குட்டையாக ஒருத்தி இருப்பார் அல்லவா
ஆமா
அவளும் வாத்தியாரும் தோழர்கள்
அவள் யாரிடம் தான் தோழுதள் கொண்டாடாம இருக்கா
அப்போ நான் அவனிடம் கேக்கும்போது அவன் இப்படிதான் கேட்பீங்களா என்று நான் முதல் அசிங்கம் பட்டேன் உத்தை கொரங்காள் நானும் பின்பு பரவால்லே என்று நான் அவர்களுக்கு சிலது து சொல்லிக் கொண்டிருந்தேன் இப்படி எல்லாம் போடாதீர்கள் ம் தொ இனிமேல் இனிமேலு சோக கதையை போடாதீர்கள் என்று நான் நெறையாண்ணம் கூறினேன் அவனும் சேரி சேரி போட மாட்டேன் என்றாள் அது இன்னொரு கதையை போட்டிருந்தான் பேசினாதான சங்கடப்படுத்துவீங்கள் என்று போட்டு நான் வந்துட்டு பேசாமே இருந்திருவேன் என்று ஒண்ணு போட்டு இருந்தான் இப்போ கதை நான் இப்படியே இருங்கள் மாஸ் என்று அனுப்பியிருந்தேன் அவன் சேரி என்று அவனும் சும்மா பேசினான் நானும் சும்மா பேசிக் கொண்டிருந்தேன் கடைசியில் அவன் நினை கேட்டன் உனக் க்கு சிலுக்கு சோகம் இருக்கும் போல அப்படின்ன்ட்டு கேட்டான் நானும் ஆமாம் என்று கூறினேன் அவன் பாத் தாலே தெரிகிறது என்று கூறினால் நானம் சிரித்து விட்டு தெரிகிறதா அப்படின் என்று அனுப்பினேன் அதை அவன் பாத்து பார்க்க கூட இல்லை அவன் ஐமீன் எனது இதவே தொறக்கவே இல்லை
ஆனால் அவன் உபயோகத்துலதான் இருக்கான்
உபயோகத்துலதான் இருக்கான் என்னை இது பண்ணி விட்டான் புரிகிராதா என்னை ஒதுக்கி விட்டான்
ஆ
எனக்கு நீ போமா மாகிவிட்டது பின்பு அதற்கு பின்பு நான் அவன் போடும் கதை அவன் போடும் புத்தகம் எதற்கும் நான் ஆ அன்பும் போடுறதில்லை எதுவும் போடவில்லை இல்லையென்றால் நான் போடுவேன் ஏனால் அது மிகவும் அருமையாக இருக்கும் சிலதெல்லாம்
உவே நான் எதுவும் போடவே இல்லை நான் உட்டை குறங்கிடமும் கூறினேன் உன்னால் நீ சொல்வது எல்லாத் பெண் நான் கேட்பேன் ஆனால் உன்னால் நான் அசிங்கப்பட்டேன் பார் ஆ நெக்ஸ்ட் கத்தீனம் அவனை ஏதாவது கூறினான் என்றால் அவனை அசிங்க படுத்து எண்டு பூர்மை அவன் என்ன பண்ணான் முந்தா நேத்து ஒரு கதை போட்டுருந்தான் ஆ மது அருந்தி கொண்டு வாகினத்தை மிகவும் வேகமாக ஓட்டுவது போலே
அவனேவா
அவன் ஆ அவன் ஓட்
திடிர்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்க என்ன இதுவா பைத்தியமா
போட்டிருந்தான் அதை பார்த்து ஒத்தை குரங்கு என்ன பண்ண வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் அல்லவா ஏன் என்னை அவன் முன்பே அசிங்கப்படுத்தி இருக்கிறான் இப்படி போயி இப்படி எல்லாம் போடாதே அவளும் இவனு க்கும் முன்பு ஆரம்பத்தில் மிகவும் நன்றான நண்பர்கள்
ம் ம்
நம்மளுக்கு நம்மை போன்றவே ஒரு பையன் என்று வைத்து கொள்கிளாம் நீ அப்பொழுது ஒத்தை குரங்கு என்ன பயன் நீங்க மாதிரி எல்லாம் போடாதே என்னை இன்னும் குற்ற உணர் ச்சி ஆளாக் காதே எண் என்று கூறினான் அவன் அதற்கு என்னெனமோ கூறி எனக்கு மிகவும் கோபமாகி விட்டது எனக்கு ஆரம்பத்திலேயே எனக்கு அவனை புடிக்கவே புடிக்காது
ஓஹ்ஹ் ஹ
எனக்கு அவனை சுத்தமாக புடிக்காது என்
உங்களுக்கு புறா மனிதர்கள் மட்டும் தான் புடிக்கி ஹிம்
நான் அவன் மீது கருணை எல்லாம் பட்டேன் ஆனால் எனக்கு ஏன் என்று தெரியாது எனக்கு அவன் மேலே ஒரு மீன் இது மீன் மீனாகி இருந்தது நானும் அவளிடம் அதை கூறிவிட்டேன் அ இப்ப ஆனாலும் அவள் பேசிக் கொண்டு தான் இருக்காள் நான் ஒன்னும் சொல்ல முடியாது என்று நான் விட்டு விட்டேன் ஆனால் இதனை நான் வன்ட்டு நான் பல வாட்டி கூறினேன் இதை நடந்ததுக்கு பின்பு அவன் இடம் இனிமேல் இது பண்ணாதே அவன் ஏதாவது கூறினால்னா அவனை அசிங்கப்படுத்து கட்டி கூறியும்
ஹும்
அவளே போய் பேசியிருப்பாள் எனக்கு மிகவும் கோவ் வம் வந்து விட்டது கோவம் வந்து விட் டு நான் பேசுற எனக்கு மட்டு சங்கட்டமாகி விட் டது அவன் என்ன நெனைப்பான் கூறுங்கள்
நிஜதான்
மிகவும் சங்கட்டமாகிவிட்டது நான் அவளிடம் பேசவே இல்லை அப்புறம்தான் அவள் நான் மறந்து விட்டேன் இப்படி ஒன்று நினைத்து வி இருந்ததையே நான் மறந்து விட்டேன் ம் அவளிடமே கூறினால் நான் இப்படி ஒன்று நிலைய நடந்ததவே மறந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்க ஐய்யய்யோ
ம்
என்று கூறினாள் நானும் நான் உன்னை பேசவே உரையாட வேண்டாம் என்று என்னால் கூறவில் லை உனது இஷ்டம் நான் யாரோ நீ சொல்ல என்று சிறிது இது பண்ணேன் அவள் ஏன் இப்படி பண்றாய் என்று என்னிடம் மன்னிப்பு கேட்டாள் எனக்கும் பின்பு நாயமாகப்பட்டது நாயாமாக படலை என்ன பண்ண முடியும்
என்ன பண்ண முடியும் மாரி கலையறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிருடுச்சா
ஓகே
ம் ம் நாளைக்கு நீங்க எப்ப கூப்பிடுவீங்க எனக்கு மறுபடியும்
நாளைக்கு நான் ஆறு மணி வரைக் கும் இலவசமாக தான் இருப்பேன்
இலவசமாக இருப்பீங்களா நாளைக்கு நான் ஆஸ்பத்திரி போவேன் நான் காலையில் அதிக நெனப்போ
ஆஸ்பத்திரியும் ஆங்கில வார்த்தை தான் மருத்துவமனை
எனக்கு தெரிஞ்சு இது தமிழ் மட்ட தாங்க
எனக்கு இதில் உரையாடுவதால் எனக்கு தமிழ் மிகவும் பெட் தெரிகிறது பேச எளிதாக அப்படி என்று கூறணும் ஆசைதான்
ம்
எனது அறையில் பத்து நபர்கள் நான் எடுக்கும் வழியில் எடுத்துக்கார்கள் அதில் இரண்டு பேர்க்கு ஆம்ளைகள் அதில் ஒரு மணி ம் நான் கேட்டேன் எதாவது எழுதி போட்டாரு ஆ கூப்பிட்டேன் நான் உங்குளுக்கு அதில் இது பண்ணுகிறேன் அனுப்புறேன் இன் ஆடிபுல் அதற்கொன்னு ம்